வம்மா
வணக்கொமா வணக்கொம் நல்லாருக்கீங்ளா
ம் நல்லா இருக்றோம் நீங்க
ம் ம் நானு நல்லா இருக்கம்மா
ம் நீங்க சின்ன கொழந்தைங்க
என்னம்மா
சின்ன கொழந்தைல இருந்து வளந்திருக்கீங்க
ஆமா
எதாது சின்னதா ஏதாவ்து சேமிச்சு வக்கெற்து பழக்கமுண்டா உங்ளுக்கு
ஆ இருக்குமா இருக்கு சின்ன கொழந்தைங்ளு இருக்கு அப்ப அப்பால்லா வியாபாரத்துக் போவாங்க போம்போதெல்லா எனக் கு பத்து இருவது இல்ல அம்பது அப்பல்லா அவ்ளொ தா சின்ன கொழந்தைங்ள இருக்கும்போதெல்லா பத்துரூபா இருவதுரூபா கட குடுத்தா கொட அதே ஒரு பெரிய விஷ் சந்தோஷந் தா ம் அதெல்லா குடுப்பாங்க நா உண்டிகை வாங்கி வெச்சுக்குவே மண் உண்டிகெ வருமலக்ஷ உண்டியல்
ஆமா ஆமா அ
அது வாங்கி வச்சுட்டு அதுல சேத்தி வைப்பே
அ
ஆ அத குடுத்துட்டு போ போதெல்லா அப்றமா யாராச்சி அ நம்ம சொந்தக்காரங்க யாராச்சு வந்தா குடுப்பாங்க பண்டிக நாள்ல எதாச்சு குடுப்பாங்கல்ல
ம்
அதெல்லா வாங்கி வாங்கி பத்துருபா ஒருவா ரெண்ருவால்லாங் கூட அதுல போட்டு போட்டு வைப்பே போட்டு போட்டு வெச்சி ஒரு தடவ ஒரு முன்னூறு நானூருபா என்னமோ சேத்தி வெச்சிருந்தே அப்பறமா ஒடச்சி அத எடுத் க்கு அப்பா ஆ மூணுதுன் இருக்கட்டு இது நாலு கோழி குஞ்சு வாங்கி விட்ற்லா ஆன்டு எடுத்து அந்த காச எடுத்து
ம்
கோழி குஞ்சு வாங்கி போட்டே
ம்
நல்லா ஒரு நாலு கோழிக்குஞ்சிங்கள ஒரு மீடியம் சைஸா இருக்கிற மாரி வளக்குற மாரி
ம்
அப்பா வாங்கி விட்டாரு என்னுதுன்ட்டு அது நல்லா வளந்து
ம்
முட்ட முட்ட வெச்சி
ம்
குவாவ வெச்சு குஞ்சு பெரிச்சி விட்டாங்க அது வேணுன்றத அறுத்து சாப்படுவோ அது வித்தோ நல்லா ஒரு பத் து கோழி ஏழு எட்டு கோழிக்கு மேல ஆகுற மாரி ஆயிச்சு அந்த மாரி எல்லா சேமிச்சிருக்கே
எ எவ்ளோ பண்ணியிருப்பீங்க ஒரு அஞ்சு கோழி எட்டு கோழி ஆயிருக்குமா
ஆ எட்டு கோழி நாலு கோழி ஒரு எட்டு கோழிக்கு மேல ஆச்சு பத்து கோழிக்கு மேல அப்டி கொஞ்ச முட்ட சாப்பட்டோ ஒரு கோழி மட்டு அவ வெய்ப்போ ஒரு கோழி இத சாப்பிடுவாங்க
ஆ ஆ
ஆ அந்த மாரி எல்லா செஞ்சு அறுத்து சாப்பிட்ருக்கோ ஒரு பத்து கோழிக்கு அப்டி இருந்துச்சி அப்புறமா அது பக்கத் துல ஏதோ கல்ல கொட்ட போட்டு வேற நிலத்துக்காரங்க
அ
மா நாங்க மா அது வந்து வந்து சாப்பிடுது இங்க ஒரு நம்ப அ கோழி வளக்கறோனா
அ
ஒரு ரெண்டு மூணு இருக்கும்போது கம்னு இரு இருந்துடுவாங்க
ஆமா ஆ
ஒரு பத்து கோழி ஆச்சுன்னா அவுங்களுக்கு ரொம்ப அவுங்க நெலத்துல போ ய்ட்டு சாப்பிடும்போது சண்டைக்கு வந்துடுவாங்க எங்கள்து இது சாப்ட்டுடுச்சி இது இது செஞ்சிருச்சு இங்க வந்து எங்க வீட் டாண்ட அது சாப்புடுது இது கலறி விடுது அ டப்டியே கொஞ்ச கண் குத்தி நம்பள்து எவ்ளதா எடோ இருந்தாலு அந்த கோழி வந்து அங்கேய இருக்காது
அ
பக்கத்து நெலத்துக்கும் போய்டு
ம்
ஆ அதுல போயிட்டு போயிட்டு செய்யறதுனால அவங்க இப்டி எங்களது விளாச்சலாது இருக்கு இது சாப்பிடுது அது சாப்பிடுதுன்னு சொல்லி சண்ட போட்டாங்க அப்பறமா எதுக்கு சண்ட பக்கத்துலன்ட்டு எங்க அப்பா வச்சு எல்லா வித்துட்டாங்க அது ஒரு முன்னூறு நானூறுக்கு வாங்குனது நாங்க மட் வி சாப்புட்டு கோழியு ஏதோ ஒரு ரெண்டு மூணு அருத்து சாப்புட்டு மீதி வித்தது ஒரு ரெண்டாயிர மூணாயிர அப்டி வித்தாங்க கோழி வித்து
பாத்தியா சிறு சேமிப்புனால எவ்ள நன்மை வருது பாத்தீங்களா
ஆ அந்த மாதிரி அவ்ள ரெண்டாயிர மூணாயிரத்துக்கு வித்தாங்க கோழிங்கலே
ம்ம்
அ வித்துட்டு அப்பறமா அப்பா ஏதோ செலவுக்கு வேணுட்டு எடுத்துக்குனாங்க அவ்ள சேமிச்சு நா எங்க அப்பா குடுத்த மாதிரி நானு உதவுன்ன மாதிரி இருந்துச்சுல
ஆமா அவ்ளோ அந்த அளவுக்கு சிறுசேமிப்புனால நா நாலு நாலு பேருக்கு நன்மைப் போயிருக்கு அது நல்லதுதா நானு அந்த மேரி தா ஆ
இப்ப வந்து கல்யாண ஆன அப்பறமா அ சுய உதவி குழுவினர் இருக்குல்ல இல்ல மகளிர் உதவிக்குள்ளன்னு இருக்குல்ல நா அதுல சேர்ந்திருக்க
ஆ
ம் அதுல்ல சேந்து வம் பதினஞ்சு நாளிக்கு இரநூறு இரநூத்தி அம்பது இப்டி சேமிப்பு போட்டுட்டு வர
இப்ப வந்து
ஆமா இப்ப கல்யாண ஆய் ஒரு பத்து ப பதி பத்து வருஷ பதினஞ்சு வருஷத்துக்கு ஆயிடுச்சு
ம்ம் சேர்
அவ மாஸ்கு ரெண்டு குட்ட நடக்கு மாஸ் க்கு ரெண்டு கூட்டன்னா ஒரு கூட்டத்துக்கு அப்பப்ப வந்து நூறு நூறு போட்டுட்டு இருந்தோ
ம்
அப்ப நூறு நூ நூறு ரூபா ஒரு பதினஞ்சு நாளிக்கு ஒரு டைம் நூறு ரூபா
ம்
மாசுக்கு இரநூறு ரூபா புடி இப்ப வந்து ஒரு முன்னூறு ரூபா ஆ ரெண்டு கூட்டத்துக்கு ஆறுநூறு ரூபான்ற மாரி கையில எவ்ளோ இருக்கோ நூறுல இருந்து ஐநூறு வரைக்கு போட்லா நம்ம கையில எவ்ளோ இருக்கோ அவ்ளோ போட்டுட்டு வருவ ஒரு எழுவதாயி றோ எண்பதாயிறோ அப்டி சேமிச்சு வச்சிருக்க அதுல சேமிப்பு அ அதுல இருந்து நம்மளுக்கு பையனு அதுல இருந்து கடன்னு எடுக்குறோ எங்க வீட்டுக்காரு க்கு அதுலே தொழிலுக்கு ஒரு லட்சோ ஐம்பதாயிரரோ ஒரு லட்சோ இது மாரி கடனு எடுத்துக்குவோ எடுத்துக்குவாரு ஆ கட்டிட்டுவாரு அவுரே
பிசினஸ்க்கு உங்களுக்கு உபயோக ஆகுது பாப்
இருக்காது யூஸ் ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு நெறய
ஆ அ ம்
இது நம்ம நல்ல உ கடன் எடுத்துருக்கோ உஸ் பாச பிள்ளங்களுக்கு இது ஸ்கூல் ஃபிஷ் கட்டணும்னா அதுல இருந்து ஒரு லட்சோ எடுத்து கட்டிடுவோ இவுரு சம்பாரிச் ச்சு மாசோ மாசோ கட்டிட்டு வந்துறுவாரு நம்பளுக்கு தெரியாது ஒரு லட்சோ மொத்தமா கஷ்டோ இல்லாம போயிட்ருக்கு
ஆமா வீட்டுக்கு பயனு நாட்டுக்கு பயனுன்ற மாதிரி ஒங்க கஷ்டங்கள் யாரு
சிறுக சிறுக சேமிச்சு சிறு சேமிப்புல இருந்து நல்ல ஒரு லட்ச கணக்கு எடுக்கற மாரி
ஒங்களுக்கு கை கொடுக்குது ரொம்ப
கை தூக்கி விடுது ஆமா கை குடுத்துட்டு வருது எங்களுக்கு சுய உதவி குழு வந்து ரொம்ப கை குடு
ஆமாங்க நானும் சிக்கனமா ஆமாங்க நானு சிக்கனமா சின்ன கொழந்தைல இருந்தே படிச்சுக்கிறதெல்லா ஆர்வமா நா கேட்டுக்குனு நானு அதே மாரி ஆர்வமா அந்த மாரி சிக்கனத்துல எல்லா ரொம்ப கடப்பிடிப்பே
ம்
சின்ன கொழந்தங்கல்ல எது சேத்து வச்சதில்ல வாங்கி சாப்ட்டுடுவே
ம்
ஆனதுக்குப்பறோ எங்க பசங்கள கூட அந்த மாரி வழி காட்டுவே ஓரளவுக்கு நல்லதா சிக்கனமானா எப்டி இரு கனு எப்டி வாழணுன்றதல்லா வழிகாட்டி வுடுவே
ம்
இங்க பத்து ஐம்பது குடுப்பாங்க சாப்டுடுவாங்க எதோ சொந்தக்காரங்கல்லா
ம்
நா வந்து உண்டில வச்சு சேக்கல இருந்தாலு வேலக்கி பசங்க படுச்சுட்டு சும்மா ஒரு மாசோ லீவுல இருந்தா சும்மா இருக்க வுடமாட்டே அவுங்கள
ம் ம்
த்தோன்னா என்னான் தெருஞ்சுக்கிறதுக் கொசரோ வெல்டிங் ஷாப்புக்கு அனுப்புவே எதோ ஒர்க்கு எங்க பையன அம்ச்சு வச்சுக்கிறே லீவுல அதே மாரி வீக்லி பூத்துக்கு ஃபோன் பூத்துக்கு அனுப்ச்சே பேச வச்சே அதுல வர்ர பணோ ஒரு ரெண்டாயிரோ அப்டி தனியா அவுங்கக்கு வந்து அவனுடைய சொத்து நாங்க தொடமாட்டோ
ம்
அவனுக்கு ஒரு சைக்கிளு ஒரு கேமரா எல்லா வாங்குனோ கொத்து மாரி வாங்கி குடுத்து பழக வச்சுருக்கே
ம் ம்
அவனோட சொத்து நாங்க சாங்க சாப்டுட்டோன்ற பேரு வரக்கூடாதுன்னு அவன சிம்பிளா அவன ஒரு வேலைக்கு கி அம்ச்சு அவன ஆசைக் தூண்டி சிக்கனமா வாழ்றது எப்டின் வழிகாட்டுவே
ம் ம்
ங்களா அவனுக்கு வந்து ஒரு பூத்து இந்த மாச லீவா சும்மா கண்ட பசங்களோட சேந்து அரட்டை அடுச்சுட்டு பொறுக்கிட்டு திரும்பாதீங்க
ஆமா
பண்ணாதீங்க நேர நேரத்த சொல்லி அவுங்களுக்கு கொஞ்சோ நல்லதா அறுவுர சொல்லி இந்த மாரி செய்யின் அவன தூக்கிவுட்டு பேசி அவுங்க சந்தோஷப்படுத்தி பாத்தா எங்க பையே கூட சம்பாருச்சு வந்து குடுத்தா அப்பறோ ஆயருபா குடுக்கலா அப்டின் சொல்லி வாங்கிட்டு அந்த மாசத்து லீவுல ஒரு ஆயர் ரூபா வந்த கூட போது அன்ப்ச்சு வப்பே வேலைக்கி
ஆமா
அம்ச்ச வச்சு அந்த வ அந்த ஆயருபாவோட வுன்னோரு ஆயரரூபா எங்க வீட்டுக்கார் டிப்ஸ் சேத்து வாங்கி அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி குடுத்துடுவா
உம் உம்
அந்த மாரி தா அவங்களுக்கு வழிகாட்டி அவங்க கேக்குறத ஆசப்பட்டு அவங்களே சம்பாதிக்க சொல்லி அவ்ங்களுக்கு பாதிப்பனொ நாங்க பாதிப்பனொ போட்டு அது வழிக்காட்டி அவங்களுக்கு எடுத்து ஓட்றது எப்டின்னு கத்து கொடுத்து
ஆ அப்படிதா எங்க பசங்களு அப்படித்தா செய்வாங்க நல்லா ஒண்டைக்கு வாங்கி வச்சுக்குவாங்க அவங்களு அந்த மாரி நா சொல்லி் கொடுப்பே குடுக்குறதெல்லா வாங்கி வாங்கி செலவு பண்ணிடாதீங்க உண்டியல் வாங்கி வச்சு அதுல போட்டு சேமீயுங்கடான்னு சொல்லி கொடுப்பே அதே மாத்ரி அவங்களு வச்சுட்டு அவங்க அப்பா போம்போதெல்லா அவங் பாட்டி தாத்தா அவுங்க வே எங்க அக்காவுங்க எல்லா வருவாங்க எங்க பெரிய அவங்க பெரியப்பா பெரியம்மாவுங்க ல்லா வருவாங்க அவங்க ல்லா பண்டிங்களுக்கு வரும்போதெல்லா நூறு எரநூறு குடுத்துட்டு போவாங்க அவரு அவங்க அப்பா வந்து வெளியில சரக்கு போபோதெல்லா ஆளுக்கு நூறு எரநூறெல்லா கொடுத்துட்டு போவாங்க
ஆமா
ஆ அவங்கப்பா என்ன பண்ணுவாங்க வெளியில போயிட்டு வரும்போது அந்த பேக்ல இந்த சில்ர காயின்ஸ் காயின்ஸ் வருதில்ல இப்ப நூறு எரநூறு இப்டி நூறு ரூபா அம்பது ரூபா இப்ப மாத்துறோனா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இப்டி காயின்ஸ் ஸெல்லா வரு ல்ல அந்த காயின்ஸ் ஸெல்லா அவரு செலவழிக்க மாட்டாரு அந்த சில்றெல்லா இந்த மன்னடிச்சி ப்ல ஒரு ஜிப்ல போட்டு வச்சுடுவாரு அவரு வெளியில ருந்து இந்த வீட் வீட்டுக்கு வந்தாவே இவங்க ரெண்டு பேரு காலைல எழுந்ததுமே அந்த பேக் எடுத்து வச்சுன்னு அந்த சில்ற ல்லா வாரி வச்சுக்குன்னு ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்குவாங்க
ஆஹ் ஆஹ்
பாதி பங்கு போட்டு அந்த கா சில்ற காஸ் எடுத்து உண்டியல்ல போட்டு வச்சுக்குவாங்க செலவழிக்க மாட்டாங்க உண்டியல்ல போட்டு வச்சுக்குவாங்க ஆ ஆ உனது எனக்குன்ட்டு அவரு கே இருக்க மாட்டரு எடுத்து இங்க போட்டுக்கோங்க உண்டியல தான வச்சுக்கிறீங்க ஆன்ட்டு வரும்போதெல்லா அது மாரி அந்த காயின்ஸ சில்ற இப்ப கூட அவரு சில்லற காயின் சில்லற காஸெ ல்லா பாக்கெட்ல இருக்குறது எடுத்துன்னு வந்து பெஞ்ச் மேலயோ அந்த டேபில் மேலயோ எடுத்துனு வந்து வச்சுடுவாரு அவங்க எடுத்து எடுத்து வச்சுக்குவாங்க பசங்க
ஆமா எனக்கு அந்த மாரி எனக் அந்த மாரி எல்லா சேக்றதில்லேங்க ஆனா எங்க அப்பா கூட அங்க ஆஸ் ன்ல ந்து வியாபாரத்துலந்து கொண்டு வந்து ஒரு டப்பா ரொப்பா குடுத்தாங்க
ம்
அந்த ம்மா வச்சுக்க கொண்டு கைசெலவுக் சில்ற தேவப்படுது அஞ்சுருபா காயின் தண்ணி எடுத்துட்டு வருவ நான் அங்
ஆ நா எடுத்து வச்சன்னா நா அங்க சில்ற இப்ப ஏதாச்சு நம்ப வாங்கும்போ இல்லன்னா எடுத் பண்ணிடுவோ ஆனா அவங்க வந்து நல்லா கரெட்டா எடுத்து வச்சுக்குவாங்க உண்டியல்ல போட்டு வுடுவாங்க அது ஒடச்சு ஒரு டைம் ரெண்டாயிர மூணாயிர அப்டி எடுத்தாங்க அவனே எனக்கு சைக்கிள் வேணு கேட்டா நாங்க பத்தும் பத்தாததுக்கு ஆயிர ஐயினூறு போட்டு அவரு அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோ அப்றமா அவனுக்கு ஏதாச்சு எனக்கு ஸ்போட்ஸ் ஸூ வேணுன்வா அதுலல்லா ஏ காஸ் இருக் நா வாங்கிக்கிறே ஆன்டு அவ காசுல ருந்து வாங்கிக்குவா இது மாரி நல்ல ஆ எங்க பொண்ணு எனக்கு வாச்சு வேணுமா நா வாச்சி எடுத்துக்கறே ஏ காஸ்ல ர்ந்து ஆ ஏ ச ஏ நா சேத்து வச்சிருக்கே இதுல இருந்து நானே வாட்ச் எடுத்துக்றே நா ட்ரெஸ் எடுத்துக்றே இந்த இது எடுத்துக்றே ஆன்ட்டு அந்த காசு குடுத்து வாங்கிக்குவாங்க ஆமா
இல்ல அதுவு இல்லன்னா நாம தா அதுக் முதலீடு குடுத்து கடன் வாங்கி
ம் எங்கிட்ட ஆயிரோ இருக்கு ஐநூறு இருக்கு எனக்கதோட சேத் து நீங்க எடுத்து குடுங்கன் சொல்லி குடுத்தாங்கனா அவங்க அப்பா அதோட சேத்தி இன்னு போட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அத வாங்கி குடுத்துருவாங்க அது ஆ நல்ல பழக்கந்தான இது மாரி சிறு சேமிப்புலா
ரொம்ப நல்லது தாமா ரொம்ப நல்லது நானு எங் பசங்களுக்கெல்லா அந்த மாரிதா வழிகாட்டுவே
ம்ம்
நல்லது கெட்டது ஒரு சைக்கிளோ ஒரு இது ஒரு கேமரா அந்த மாரி வாங்கிருக்குறே அதே மாரி அப்பா குடுத்த காசுல்லயு சில்ற காசு எல்லா கேன் தண்ணி போக மிச்ச தெல்லா ரெடி பண்ணி எடுத்து ஒரு பூஜைக் அடுத்து வச்சு எட்டுனு போய் ஒரு வளையல் வெள்ளியில ஒரு வளையல் பண்ணி வச்சுக்கிறே அவுங்க அப்பா ஞாபகர்த்தமா செஞ்சு போட்டுட்டு இருக்குறே
ம் அதெல்லா ஒரு சு ஞாபகாரத்தோ நம்மளுக்கு ஒரு இது தானே அதொன்னு பசங்களுக் கு அந்த மாரி நல்லத கத்து கொடுத்தங்கன்னா நல்ல வழியில வந்துருவாங்க சிறு சேமிப் பு நம்மளுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது
ஆமா ரொம்ப ரொம்ப நல்லது சேமித்துக்கிறதுனால ரொம்ப நல்லது ரொம்ப நன்றிமா ஆ ஆ